நீங்கனல்ல
ஆ சொல்லுங்க சிஸ்டர் நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா ஆ ஹ ஓகேங் சிஸ்டர் ஓகே ஓகே பசங்கள்ளா ஸ்கூல் போயிட்டாங்க சிஸ்டர் கொஞ்ச ஒர்க் வீட்டு ஒர்க்கெல்லா முடிஞ்சிச்சு அதனால நெக்ஸ்ட் சும்மா ஒரு பார்ட் டைம் வொர்க் மாரி பண்ணிட்டிருக்கே அதுக் கண்டினியூ பண்றதுக்கு ரெடி பண்ணிட் இருக்கே
ஓக்கே ஓக்கே பார்ட் டைம்னீ என்ன மாரி பண்றீங்க
ஆ சின்ன டெக்ஸ்டைல் மாரி சிஸ்டர்
ஓ ஸ்டிச்சிங் தா தச்சு குடுக்குற மாரியா
ஸ்டிச்சிங் கெடையாது எப்டி சொல்றது நம்ம கஸ்டமைஸ்டு டிரெஸ்ல்லா பண்ணவோல டிசைன் பண்ணுவோல டிஷர்ட் இதெல்லா ஆயில் பேட்டன் வொர்க் கெடையாது அ இந்த கேம்ஸுக்கு சிலம்பம் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்லல்லா வந்துட்டு நேம் அடிச்சு குடுப்போல அதுக்கு டிசைன் பண்றதும்
ம்ம்
அது ஆக்சுவலி சிஸ்டம்ல ஏதாவ்து அந்த ஏட போட்டோ ஷாப்ல டிசைன் பண்ணி குடுப்பே பிளஸ் அங்கே யாராவ்து நம்ம கிட்ட லோ க்கல் கஸ்டமைஸ்ட்டு டீ ஷர்ட் இருக்கானு சொல்லி டீடெயில் விசாரிச்ட்டு இருக்கே எடுத்தா நம்மளே பண்லானு ஒரு ஐடியா இருக்கு பட் இப்போ நம்போ லோக்க க்கல்ல வந்துட்டு என்ன சொல்றது அ அது அந்த டெக்டெயில் தாவே திருப்பூர் அந்த ஏரியா தா பெஸ்ட்டு நம்ம ஏரியால அதிகம் போகதில்ல ஸோ இங்கே பண்ண மாட்டாங்க அதனால நம்ப ஆ அங்க ஒருத்தவங்களோட சும்மா பேசி டையப் மாரி பண்ணிருக்கேனு வெச்சுக்கோங்ளே அவங்ளுக்கு தே தேவையான இந்த டீஷேர்ட் டிசைன்ஸ் இந்த பேட்டர்ன் டிசைன்ஸ் இதெல்லா வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல எடிட் பண்ணி அவுங்களுக்கு சென்ட் பண்ணோ அப்டின்னா அவுங்க அத கிளைண்ட்டுக்கு அனுப்புறாங்க
ஓகே ஓகே
ஆ கிளைண்ட் ஓகே அப்டின்னா அது ரன் பண்ட்டு நம்மள்க்கு அந்த டிசை பண்றதுக்கு சும்மா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்டின்மாரி ஏதோ பேமெண்ட் குடுத் த்துறாங்க அப்ஸ் அத அதுல டூ விதமா வச்சுக்கோங்லே கிளைண்ட் அக்ஸெப்ட் பண்ணறது அக்ஸெப்ட் பண்ணாதது ஒரு கேசு ரெண்டு கேஸ் பொயிட்ருக்கு அப்டி ஒரு சும்மா சின்ன லெவல்ல ரொம்ப பெரிய லெவல்ல இல்ல அது ஒருத்தவங்ளோட தெரிஞ்சவங்க ம் ம் அது சரி ஆக்சுவலி அந்த தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுதா வந்துட்டு அங்க மேனுபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்காங்க அவுங்களுக்கு டிசைனிங்க்கு ஆள் தேவைப்பட்டனால அத சும்மா இங்கிருந்து பண்ணி வாட்ஸ்அப்லியே அம்ச்சு அப்டியே பொயிட்ருக்குன்னு வச்சுக்கோங்ளே ஓகே ஓகே சிஸ்டர் ம் அத எப்டியோ அத எக்ஸிக்யூட் ஆ சிஸ்டர் லன்ச் ரெடி ஆய்ட்ச்சு இன்னு சாப்புட்ல ஃபேம்லிலே வெள்ளல பொய்ருக்காங்க ஒருத்தர் ஒருத்தரா வந்ததுக்கு பிறகு ரெடி பண்ணணு
எல்லா ஒண்ணாதா உக்க்காந்து சாப்டுவீங்ளா
அ அப்டி இல்ல டைமிங் அத டிஃப்பன் அப் ஆன்த டைம் ஒரு ஒருத்தங்ளு ஒரு ஆனா எடுத்து வச்சிட்டு கடைசியா என்ன சொல்றது பெரியவங்க எல்லா ஓட்டிட் டோம்னா மீதி இருக்றத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டுக்லா அவ அந்த மாரி அதுக்காக இல்லின்னா நம்பள்க்கு நம் எது சாப்புட்றதுங்கது பிரச்சன இல்ல மீதியானா திரு து அ நம்மத நைட்டு நம்மதா அது கேரி ஃபார்வேட் ஆகு
ஆமா
முடியாது சா பண்ணு அதனால இந்த இப்ப எதையுமே கரெக்ட் பண்ணனு அதனால இவுங்க எல்லா பஸ்டு பெரியவங்கெல்லாம் ஓட்டிட்டோம்னா லீவு இருக்கறத வெச்சு அஜஸ் பண்ணி நைட்டுக்கு ஃப்ரஷா பண்ண அந்த மாரியோ இல்லாட்டி காலைல பண்ணத நைட்டுக்கு அப்டியே ரிவைன் பண்ற மாரியோ ஏதாது ப்ளான் பண்ணி பண்ணிவச்சுக்கோங்க அது அதனால அதனால வெயிட் பண்ணி எல்லாத்தையு ஓட்டிட்டு கடைசியா சாப்புட்றது அப்போதா நம்புள்க்கு த்ரீக்கு சாப்புட்டு ஒரு த்ரீ ஓ க்ளாக் கிட்ட சாப்புட்டு போனாபோர் ஓ கிளாக் போ சாப் உட்டோனே கெளம்பிஞுவே அங்க போய் எங்க பேரன்ட்ஸ் கிட்டல கொஞ்சோ நேரோ பேசிட்ருந்துட்டு பையன பிக்கப் பண்ட்டுவற்றதுக்கு டைமிங் கரெக்டா இருக்குனு வச்சுகோங்ளே திருப்பி நம்ம நடந்து வரத்துக்குள்ள சாப்டது ஜீரணம்மாயிடு அடுத்து அடு ஸ்நாக்ஸ் டைம் பொயிர்லா
தண்ணி குடுக்கறது க்கு
ஆ ஆக்சுவலி அவனு அவனு எது பால் கொஞ்சோ குடிப்பா எல்லாது என்ன சொல்றது இந்த பாதாம் ஊர வெச்சு வச்சுச்சிருக்கேன்ல அது மட்டு தா சாப்டுவா சீக்ரமா லன்ச் சாப்ட்டுப்பான்னு வச்சுக்கோ டின்னர் சாப்ட்டுபா
சரி ஓகே ஓகே ஆமா நாளைக்கு ஸ்கூலுக்கு எந்திக்கணு தூங்க வைக்கணு இல்ல
ஆ ஆம அதனால ஈவ்னிங் அந்த மோஸ்ட்லி சாப்ட மாட்டா வெறு பால் மட்டு குடிச்சிட்டு வெளையாட விட்டுறது ம் அ இந்த ஸ்கூலுகே ஸ்னாக்ஸ் போறனால அத அப்டியே விட்டுறது பால் மட்டு குடிச்சிட்டு அப்டி விட்டுருவான் வச்சுசுோங்ள
ஓ கால்ல ஸ்நாக்ஸ் என்ன அப்றோ ட்ரை பண்ணீங்க
என்ன என்னங்க கலர்ஸ் ஸ்நாக்ஸ்ஸ அதா மாங்கா மாங்கா குடுத்துற்கு அது வந்தாதா தெரியு ரிஃப்ளெக்ஷன் என்னங்கறது
சேரி சேரி அதுக்கப்புற நா நாளைக்கு என்ன ஸ்நாக்ஸ் குடுத்துருக்காங்க தேர்ஸ்டே
அதா எல்லோ கலர் தேஸ்டன்னா எல்லோ கலர் ஆமா
எல்லோ கலர் என்ன ட்ரை பண்ண போறீங்க
ஆ எதுவு ஐடியா இல்லைங்க வீட்ல ஆல்ரெடி மிக்சர் இருக்கு அத கொடுக்கலாமாங்கறது எனக்கு ஐடியா இல்ல ஆ அதுதா அதுதா அலௌடாங்கிறது எனக்கு தெரில அதுதா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போம்போது பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவோம்ல ஈவினிங் போய் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடவேண்டிதா என்ன ஸ்னாகஸ் முடிவு பண்ணி எப்டியு யாராவது ஒருத்தத்துல பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க போனது அவங்களுக்குலா தெரியு ஆ அந்த மாரி அப்டி இல்லாட்டி என்னோட பிளான் என்னன்னா வெறு எக்ல இருந்துட்டு எல்லோ கலர மட்டு எடுத்து தோச மாரி ஊத்தி குடுத்துலான்னு இருக்க
ஓ அப்டியா ஏன் எஃகு எல்லோடோ கொடுத்தா நல்லது தானே
ஆ ஆம ஆமா அதா நா எல்லோ கலர் ஸ்நாக்ஸ் எவ்வளவு தானே அது எல்லோ கலர் ஸ்நாக்ஸு கொடுத்துருவோ எல்லோ மட்டு அப்டியே பாயில் இல்ல அப்டி அ ரோ தோச மாரி ஊத்திருவோ முட்டை எக் தோச ரோஸ்டு போல ஆ அந்த மாரி ஃபயட்டு எடுத்து எக்கு மட்டு எடுத்து ஆமா என்ன பண்ணலானு எக் ரெட்கலருக்கு தாங்க பிரச்சன இல்ல ஆப்பிள் கொடுத்துடலாம் ஒரு ப்ரோப்
இவங்க படிக்க வச்சு அனுப்புறதே நமக்கு பெரிய பிரெஷர்னா நீங்க ஸ்நாக்ஸ் கொடுகறதே பெரிய பிரஷர் சொல்றிங்க
இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் யோசிக்கிறதுக்கே தலை பிச்சுக்குதுங்க
அதுதா சொல்ற இவ்ளோ ப்ரஷரா இருக்கே ஒர்
ஆமா அதுதா இப்ப ப்ராப்ளம் ம் ஓகே ஒவ்வொரு ஸ் கூல்லயு ஒரு ஒரு மாரி ப அங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எப்டி ஸ்நாக்கு ஏது ஃபாலோ பண்வீங்களா
அப்டிலா இல்ல நம்ம என்ன வேணாலு கொடுக்கலா பட் ஜங்க் ஐட்டம்ஸ் இருக்க கூடாது அத மட்டு தா சொல்லுவாங்க ஜங்க் ஃபுட் குடுக்காதீங்க இந்த மாரி கலர் கலரா நம்ம தேட்டுற அளவுக்கு எங்க போறது
செரி செரி செரி செரி ம் ம் ஓகேங்க ஓகே
பசங்களா வந்து ஹோம் ஒர்க் பண்ணிடுவாங்களா நீங்க தா ஹெல்ப் பண்ணுமா
ஹெல்பிங்ல தாங்க போயிட்டு இருக்கு இப்ப வரையு ஆஹ் என்ன வந்து தனியா செய்
பண்ணுவாங்க ரெண்டு பேரு படிங்க எழுதுங்கன்னு சொல்லனு ஆனா அவங்களே பண்ணிடுவாங்க
சேரி சேரி அது கொஞ்சோ பெரிய பசங்க ஆயிட்டாங்கன்னா நம்மளு விட்டுரலா அவுங்களே எப்டி தெரிஞ்சுப்பாங்கனு சின்ன பசங்கங்கனால நம்ம என்ன சொல்றது சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது உம் ஆமாங்க ஆக்சுவலி என்ன எ என்னது போயிட்டு வந்தோனே கொஞ்ச நேர வெளையாட விடுவ விட்டுருவே வெளாட விட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேல ஒரு ஆஃப் அன் அவர் அவ்வளவுதா பொறுமை
தீல் தனியா வெளையாடுவானா இல்ல பக்கத்துல பசங்க வருவாங்களா
பக்கத்துல பக்கத்து சந்துல குட்டி பசங்க நெறைய பேர் இருக்காங்க எப்பிடியு ஒரு ரவுண்ட் அப்பிடியே வா கோயிலுக்கு போற மாரி போவோ கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்க பசங்க கோயில் வெளியே நெறைய பசங்க வேளாண்டுட்டு இருப்பாங்க அங்கதா செட்டு வீட்டுக்கிட்ட யாரு செட்டு இல்ல அதனால கோயிலுக்கு போயிட்டு அங்க வெல ஆப்போசிட்ல பசங்க கூட கொஞ்ச நேரொ வெளாடவிட்டுட்டு எப்பிடியு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுவா வெளான்ட்டுட்டு அதுக்கப்புற வந்துட் ட்டு கொஞ்சொ ஒரு ஆஃப் அன் அவர் ஹோம் ஒர்க் பண்ண வச்சிட்டு கொஞ்ச நேரம் திருப்பி அகைன் இங்க வீட்டுல எதாவது பண்ணிட்ருப்பா அவனே ஏத்தாது எடுத்து வெளாண்டுட்ருப்பா செவன் தேர்டில்லா சாப்பிட வச்சு நைன் தேர்ட்டி எப்பிடியு நைன் ஓ க்ளாக்கு உள்ள போயெடுவன் சொல்லிட்டு தூங்க வச்சாலு நைன் தேட்டி டென் பண்ணிர்றான் வெச்சுக்கோங்க அ இந்த லீவ்ல டென் ஓ க்ளாக் முன்னால தூங்கி பழகி
ஐயோ லீவுல நம்ம கூடதா சாப்டுங்க நம்ம கூடதா தூங்குங்க இப்ப அந்த இத கொண்டு வரைணுன்னாலே டைம் ஆகுது
ஆ இப்ப இ ஆமா இப்போ ஆக்சுலி அப்பொ வந்து டென்னு லெவனுக்கு தூங்கி தூங்கி பழகிட்டா இப்போ போய் அவன ஒன்பது மணிக்கு தூங்குடா அப்பதா கால்ல சீக்கிரமா எந்திரிக்க முடியுன்னா தூங்க மாட்டேங்கிறா அதே ப்ராப்ளமா இருக்கு அது இப்ப இந்தது வந்து ஒரு ஒருப்பியு ஒரு ஒரு ஒரு மாசோ ஆகும் போல ரொட்டீன் ஆகுறதுக்கு ஓகேங் சிஸ்டர் ஓகே செர் செஞ்சு முடிச்சுட்டீங்களா லன்ச்சு ஆ ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க அத இனி அந்த டிசைனிங் ஒர்க் மட்டு கொஞ்சொ பாக்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு
நாங்க சும்மாதா இருக்கோ ஒன்னு ஒர்க்கில்ல இப்போதிக்கி ஃப்ரீதா இன்மேக்கி நாலு மணிக்கு வந்தாதா கொஞ்சொ ஒர்க் இருக்கு ஆம்மா நீங்க டீயா காஃபியா ஈவ்னிங் என்ன போடுவீங்க
டீ தாங்க ஆல்வேஸ் டீ டீ பீரியஸ்ஸு ஓகே ஓகே நீங்க அ இப்போ வெஜ்ஜுங் நான் வெஜ்ஜுங்ளா சிக்கனா
ஆமா ஆமா
சேரி சேரி உங்களோடது நல்லா டேஸ்ட்டா இருக்குமே ஏதாவ்து டிப்ஸ் குடுங்க அதே மாரி நாங்களு செஞ்சு டேஸ்ட்டா செய்றத்துக்கு
என்ன சமைக்கிறதுக்கு கேக்குறீங்ளா இல்ல எப்டி கேக்குறீங்க
அது பிரியாணி ஒரு டேஸ்ட்டா செய்வீங்க தானே அ அது ரெசிபி ஆமா
அது நெக்ஸ்ட் கால்ல ரெஸிபி ஆல்ரெடி டைம் கொஞ்சந் தான இருக்கு சேரி சேரி ம் ம் நீங்க எப்டி பண்ணுவீங்க இன்னக்கி இன்னைக் என்ன பண்ணேன் சொன்னீங்க
இன்னக்கி நெல்லிக்கா ஃப்ரைட் ரைஸு
ஆ அது வேணா சொல்லுங்கள இருக்குற டைம்க்கு
நம்ப ஜஸ்ட்டு மாங்கா சாப்பாடு இருக்குல்லங்க
ஆமா
அதே மாரியே நெல்லிக்கா வந்து கேரட் சீவுற மாரி சீவி விட்ருவ
ஓகே
எரி எண்ண ஊத்தி க க கல்லபருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வர மொளகா கொஞ்சம் பெருங்கயம் போட்டுட்டு அ வெங்காயொ நல்ல சின் ஸ்ம சின்ன வெங்காயொ இருக்குல்லங்க அத நல்ல சின்னச் சின்னதா கட் பண்ணி நல்லா தாளிச்சி விட்டுவிட்டு இந்த மாங்கா ஜ சீவுனதையு கொட்டிட்டு லைட்டா மஞ்சத்தூள் மட்டு போட்டு நல்லா நல்லெண்ண ஊத்தி வதக்கி விட்ருவே
சேரி செரி
வதங்ன பிறகு அதுக்கப்றோ தனியா சாப்பாடு வச்சிருப்போல்ல அதுல லைட்டா நல்லெண்ணய ஊத்தி உப்பு போட்டு இதோட ஒண்ணா கெலரி மிக்ஸ் பண்ணிருவ
ம் ம் ம் ஓகே ஓகே
அப்டியே நம்ப மாங்கா சாதோ வெரைட்டி ரைஸ் எப்டி பண்ணுவோமோ அதே மாரி ஆ ப்ளஸ் ஆனா அதுக்கு பதில் நெல்லிக்கா
ம் நெல்லிக்கா பட் டேஸ்டா இருக்குமா அதுல சாப்
இல கொஞ்சோ உவர்க்கு தாங்க பட் ஆனா ஆ கொஞ்சோ இரு உவர் கு தா பட் ஆனா நம்ம இந்த நல்லெண்ணெய்ல வதக்குறோள்ளங்க அப்ப அந்த டெஸ்ட்டு சரியாயிடுது ஆல்டர்னேட்டிவ் சரிய ஆயிடுது ஓகேங் சிஸ்டர் ஓகே சிஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
செரிங்க பண்றே பாய் ஆ